ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா?
நல்லா இருக்கேன் நீ எப்டி இருக்கீங்க?
ஆ நா நல்லா இருக்கேன் அப்றோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
நாங்க இங்கதா சும்மாதா இந்த டீ டைம் ஆச்சு இப்பதா முடிஞ்சுது
ஓ அவ்ளோ சீக்கிரோ முடிச்சீட்டீங்ளா அப்றோ உங்க டயடெல்லா எப்டி போது
அதுதா கரெக்டாவே ஃபாலோ பண்ண முடிலங்க நாங்களு ரொம்ப நாளா ப்ளான் பண்றுக்கோ கரெ க்ட்டா ஃபாலோ பண்ணு டயட் அப்டின்ட்டு
நெனச்சன் அன்னைக்கு நீங்க சொல்லம்போதே நென ச்சே ஏனா என்ன மாரி எத்தன பேரு சொல்லிருக்காங்க ஒரு மாசோங் கூட தாங்காது
ஆமா நமக்கு ஒரு மாசோ இல்ல ஒரு வாரோங் கூட கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடில
அதா முக்கி முக்கி பண்ணாலு ஒரு ஒரு மாசோ பண்லாங்க அவ்ளதா ஒரு சின்ன கேப் எடுத் தீங்கனு வைங்ளே ஒண்ணு இல்ல ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போங்களேன்
ஆமா கரெக்டா நாம இப்ப நாம ஸ்டார்ட் பண்றதே ஒரு கல்யாண சீசனா ஸ்டார்ட் பண்ணிர்றோ எதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன்பண்ண வேண்டிதா இருக்கு அதுல போனா அப்டியே டோட்டலா எல்லா மாறி போயிடுது
ம் அது இந்த மாசோ எல்லா சொல்லவே வேண்டா நெறயா முகூர்த்த நாளா இருக்கு
ஆமா அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணவே முடில
அது எப்டிங்க எல்லாரு க்கு பையன் கெடைக்க மாட்டீகுது பொண்ணு கெடைக்க மாட்டீதுனே சொல்றாங்க ஆனா முகூர்த்த நாளுக்கு மண்டபோ கெடை மாட்டேகுது மெயின்னா
ஆமா அப்டிதா எனக்குமே ரொம்ப நாளா டவுட்டு பேசும்போதெல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லா அப்டிதா சொல்லுவாங்க நெறயா பொண்ணு இருக்கு பையன் கெடைக்க மாட்டீது பையன் இருக்கு பொண்ணு கெடைக்க மாட்டீதுன்றாங்க அஹ
அதா பாருங்ளே ஆனா எந்த கல்யாண அந்த பத்திரிக்கை குடுக்கற டைம்லயு பாத்துட்டம்னா அந்த மண்டபத்திலயே சில டைம் ரெண்டு கல்யாணோ இருக்கு போற வழில எல்லா பா த்தா முகூர்த்த நாளுக்கு பஸ்ல போம்போது சரி இல்ல கல்யாண ஃபங்க்ஷனுக்காக கல்யாணத்துக்கே ரெடி ஆயி போனாலு ஒரு ஏரியால அஞ்சு மண்டபோ இருக்குன்னா அஞ்சுலயு கல்யாணமாதா இருக்கு
ஆமா அது வந்து மண்டபோ கெடைக்காமதா இருக்கிறத தவிர எல்லா மண்டபோ இப்ப எத்தன மண்டபோ கட்னாலு மண்டபத்துக்கெல்லா ஒண்ணு ஆ டிமேண்டு அதிகமாதா இருக்கு
ம் என்ன பண்றது தெரில அவுங்க இருக்கிறவங்க ரெண்டு மூணு கல்யாணோ கூட பண்ணுவாங்க போலரு
ஆ அம் எங்க கொழந்தைங்கள வேற வச்சுக்ட்டு கரெக்டா நம்ம தனியா நமக்குன்னு டய் ப புட் எல்லா பிரிப்பேர் பண்ணி சாப்புட்றது கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு
சேரி அப்பிடி என்ன டயட் எல்லா எடுத்தீங்க என்ன ஃபுட்டு மாற்றம்
இல்ல பெருசா மாற்றோங்கககுள்ள நம்ம கொஞ்சோம் தை ஸ் ஐட்டம்ஸ்லா கட் பண்டு கொஞ்ச ஜங்க்லா எ கட் பண்ணிட்டு ஹெல்தியா நம்ம கொஞ்சோ போஷன் வைஸ் கரெக்டா சாபுட்லா அப்டின்னு பிளான் பண்ணோ ஆனா அதுவே கரெ டா நம்ம த ச சேப்ரைட்டா நமக்கு குக் பண்ணி சாபுட்ரதே கஷ்டமா இருக்கு ஏனா ஸ்கூல் போற கொழந்தைங்கள வச்சுட்டு அவுங்களுக்கு தனியா பிரிப்பேர் பண்ணி குடுக்குறது
ம்
அப்புறோ தனியா அவுங்களுக்கு இல்லாம த நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ப வீட்டு ல எல்லாரு நம்ம செய்யற சாப்பாட சாப்ட முடியாது நம்ம டயட்க்குன் தனியா செய்றது அவுங்களுக்கு தனியா பண்ணனு ஆமா அதனால நா அவுங்களுக்கு தனியா செய்ணு அந்த இது மீறி நம்மோக்கு செஞ்சு நம்ம சாப்ட்ணு அப்டிங்குறது அதுவே பெரிய சேலஞ்சா இருக்கு
அது உண்ம தாங்க ஏனா இப்போ ஒவ்வொரு வீட்லயு பாத்தீங்கன்னா நார்மலா சமக்கிறதே ரெண்டு மூணு வெரைட்டியா இருக்கு ஏனா கொழந்தைங்களுக்கு ஒண்ணு கொழந்தைங்க வந்துடுச்சுனாலே அவுங்களுக்கு தனி தா
ஆமா ஆமா கண்டிப்பா
ஆ பின்ன நார்மலா சாப்டுறவங்க ஒரு மிடில் ஏ ஜ்ஜு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்கனு வைங்களே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்கன்னா அவுங்களுக்கு ஒண்ணு
ஆமா கண்டிப்பா அப்டிதா இருக்கு அதனால அதையு மீறி ஆமா அதையு மீறி ஒர் ல்ல ஒரு ஒரு வாரோ அப்டியே தாக்குப்புடிச்சுன்னா அதுக்கு மேல வேற எதாவது எங்கேயோ இந்த மாரி வெளில போ வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப் டிங் போ டோட்டலா அத ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு
நானு வந்துட்டு அதனால மெனகெட்டு செய்யக்கூடிய வேலையெல்லா செய்ய மாட்டேங்க
அதா அதா அதா இல்ல நானு ரொம்ப இது பண்றது இல்ல ஆனா அந்த கரெக்டா நம்ளால டைமிங்க்கு கரெக்டா ஃபாலோ பண்ண முடியறது இல்ல டயட்னா கொஞ்சோ நம்ம ஸ்டி டா அந்த டைமிங்கு ஃபாலோ பண்ணனு சாப்ட்ற எடுத்துக்ற டைமிங்கு இருக்கு அப்றோ கொழந்த ஆ சொல்லு
இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டயட் பிளான் எடுக்கும் போது நம்ம வந்துட்டு ஒரே ஃபுட்ட வந்து டெய்லி யூஸ் பண்ணவு முடியாது
ஆமா அப்டியு பண்ண முடியாது
ஆ ஏனா அந்த ஃபுட்ட வந்து நம்ளுக்கு ஒரு புடிக்காம தா ஃபஸ்டே சாப்டுவோ சேரி கொஞ்சோ ஒரு சின்ன பெனிஃபிட் எதாது நம்ம ரியலு பெரியலிஸ்டிக்கா பாத்துட்டோன்னு வச்சுக்கோங்ளே ஃபீல் பண்ணிட்டோனா கண்டிநியூவா சாப்புட்னுனு நெனப் போ ஆனா அதுவே நால் நாள் இல்லேனா ஒரு வாரத்துக்கு மேல நம்ளுக்கு புடிக்காது
கண்டிப்பா
அப்ப அந்த டைம்ல வந்து ஃபுட்ட கொஞ்சோ ஆல்ட்ரு பண்ணுனு அப்ப இதுக்காகவே பா த்தீங்கன்னா சிம்ப்ளா இருக்கக்கூடிய ஒரு பத்து ஐட்டம்ஸ் நா வந்து மைன்டுக்குள்ள ஞாபக வச்சுக்குவ
ஓ அக்கா ஆமாமா இதுல எனக்கு டெய்லியு எ நமக்கு ஜென்ரலா வீட்டுக்கு என்ன சமக்கிறது அப்டிங்கறதே யோசனையா இருக்கு அதுக்கு மேல நம்ம டயத்துக்கு என்ன கரெக்டா டெய்லி மாத்தி மாத்தி கரெக்டா செய்றது அதுல எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் இருக்கணு ஃபைபர்ருக்கணு ஆ கரெக்டான போஷன்ல இருக்கணு அதெல்லா யோசிச்சு யோசிச்சு
இல்ல புரோட்டீன்ல நீங்க பெருசா எதிர்பாக்காதீங்க ஏன்னா நம்ம சாப்பிடுற ஃபுட்ல வந்து புரோட்டீன் அப்டின்றது கெடைக்கவே கெடைக்காது
அப்புடியா ஆ
ஆமா ஏன்னா இப்ப நீங்க புரோட் டின் சொல்லிட்டு ஏதோ சாப்புடுவீங்க பருப்பு வகைகள் தான சைவோன்னா பருப்பு அப்டி இல்லன்னா நான்வெஜ்ஜு
ஆமா
நான்வெஜ்ஜூ வாரத்துல எத்தன் நாள் எடுத்து சாப்டுவீங்க?
பெருசா சாப்பிட மேக்சிமம் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடலா அவ்ளோ தா
ஆ மேக்சிமம் தா ரெண்டு நாள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லையு அந்த சண்டேன்ற ஒரு நாள் தா எடைலுக் கூட எடுக்கணுன்னாங்கன்னா இல்ல இன்னைக்கு சஷ்டி நாளைக்கு கிருத்திக இன்னைக்கு அம்மாவாச இப்பிடியே போயிடு
ஆமா கண்டிப்பா மேக்சிமம் ஒன் டே தா சொல்ல முடியு சொன்ன மாதிரி அந்த சண்டே தா எல்லாத்துக்குமே சூட்டபிளா இருக்கிறது
ம் ஏன்னா கொழந்தைங்க வீட்ல இருப்பாங்க ஹஸ்பண்டுக்கு லீவு அப்டின்ட்டு சண்டே தா பிளான் பண்ணுவோ
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
அந்த புரோட்டீன் வந்து உங்களுக்கு நல்லா கெடைக்கணு அப்டினாத் இது நான்வெஜ்ல இருந்து தா கெடைக்கு வேற எந்த ஃபுட்ல இருந்துமே சீக்கிரமாவோ இல்லைன்னா அதிகமாவோ கெடைக்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
அம் பருப்புல எல்லா பாத்தீங்கன்னா நெறைய லேயர்ஸ் இருக்கு அந்த லேயர் தாண்டிதா அதுல நல்ல புரோட்டீன் அப்டின்றதே இருக்கு அது டைஜெஷன் ஆகணு நீங்க நான்வெஜ்ஜூ சாப்ட்டு அந்த புரோட்டீன் ஒடம்புக்குள்ள போயிடுச்சுன்னாலு அத உங்க கொடல் வந்து உறிஞ்சு எடுத்தாதானே மசில்ஸுக் கொண்டு போகு
ஆமாமாமா
அதுக்கு வந்து ஃபைபர் வேணு ஃபைபர் இல்லாம உங்களுக்கு புரோட்டீன் நீங்க எவ்ளோ சாப்ட் டாலு அளவுக்கு அதிகமா இருக்கு ஸ் பிளட்லயே நம்மளுக்கு சுகர் சுத்திட்டே இருந்தா என்ன ஆகு அந்த சுகர் பேஷண்டக்கு யூரின்ல அந்த சுகர் வேஸ்ட்டா போகு அதுதா நம்ம பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ பாக்கும்போது சுகர்ருக்குன் தோணுது இல்லன்னா அந்த இது மூலமாதா தெரியுது அதே மாரிதா புரோட்டீனு சும்மா சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா யூரின்ல பாத்தீங்கன்னா அப்படியேப் போயிடு அது வெறு நொர நொரையா ஒயிட்டா நல்லா அடிக்கிற மாரி ஒயிட்டா இருக்கிற நொர அதிகமா வரு அப்டின்னா உங்க ஓடம்புல புரோட்டீன் வந்து வேஸ்டா போய்ட்ருக்குன்னு அர்த்தோ
அத அத ஃபைபர் இல்லாம வெறு ப்ரோட்டீனே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்ருந்தோனா ஓண்ணு நமக்கு யூசே கெடையாது
ஆ ஆமா அப்ப அந்த ஃபைபரு பாத்தீங்கன்னா நம்ம வெய்டுக்கு ஏத்த மாரி இத்தன கிராம் எடுக் க்கணுன்னு சொல்றாங்க அது வந்து கெடைக்காது அதுக்கு மேல நான்வெஜ்ஜூ தா நம்ம கொஞ்சோ சீப் அண் பெஸ் ட்டான ஒரு சோர்ஸா எடுக்கணு இல்லைன்னா முட்டையவ எடுக்கணு
ஆமா முட்ட எடுக்கணு அது கரெக்டா நீங்கஸ் சொன்ன மாதிரி நடுல ஏதாவது இந்த மாதிரி அ அ அ ப விரத நாட்கள்லா வந்து ச்சுன்னா அதுல ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம் கண்டிப்பா பின்ன நம்ளாலே அந்த அளவுக்கு சாப்ட்டு பழக்கோ இல்ல அப்பின்னா நம்ம ஒரு கால் கிலோ பருப்பியா சாப்ட முடியு ப்ரோட்டீன் ஒரு எட்டு கிராம் வேணு பத் து க்ராம் வேணுன்ட்டு
கண்டிப்பா கண்டிப்பா எதோ வெக்கிறோ பே பருப்பு சாப்டுறோங்கிற பேருல நம் ப்ரோட்டீன் கொஞ்சோ எடுத்துக்குறோ நம்மலா நெனச்சிக்கிறோ பட் அது எவ்ளோ நம்ம எடுத்துக்கிறதுலந்து அதுக்குள்ள நமக்கு எவ்ளோ ப்ரோட்டீன் போதுங்கறதே ரொம்ப கேள்வி புரிதா
ஆ அதா ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துல மூணு நேரோ கொழம்பு சாப்டுறதுக்கே ஒரு டூ ஹண்ட்ரட் க்ரம் பருப்பெடுத்துதா கொழம்பா வெக்கிறோ அப்ப அதுல இருந்து எத்தன பேருக்கு பிரிச்சு பிரிச்சு போட்டாலு கூட அந்த நம்ம அம் அஸ்யூம் பண்ற ஒரு ப்ரோட்டீன்றது கெடைக்காது சோ நம்ம மொளப்பயிர் வேணா அதுக்காக நீங்க எடுத்துக்லா
ஆ நானு அந்த ஸ்ப்ரௌட்ஸ் இது பண்ணி வச்சு கூட நா சாப்ட்ருக்கோ அந்த பச்சட் பயர் எல்லா நம்ம மொள கட்டி வச்சு எல்லா சிறுதானியள் எல்லா மொள கட்டி வச்சி
ம்
அது சாப்புட்லா ஆனா கரெக்டா அத ஃபாலோ பண்றது நமக் கஷ்டமா இருக்கு
ஆ எப்டி பண்லானா நீங்க இப்ப துணியில கட்டி வெப்பீங்க இல்லையா
ஆமா
ஆ அதுதா இருக்கதுலயே வச்சி டஃப்பான வேல
ஆமா ஆமா கண்டிப் ஓ
ஏனா ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா பாக்கறக்கு மறந்துடுவ அத அப்டியே மேல ஏதாது பூச்சியோ இல்ல என்ன ஈக்கள் அதெல்லா சுத்திட்டே இருக்குமா அதுல போய் உக்காந்து உக்காந்து அதுக்கப்புறந் தா ஞாவோ வரு எடுத்து ஓப்பன் பண்ணி பாத்தா கொஞ்சம் மொளச்சும் மொளைக்காமயு இருக்கு பின்ன தண்ணி ஊத்தி லைட்டா தண்ணி தெரிச்சு வைக்கணு பெரிய வேல எனக்கு அது
ஆமாமாமா சொன்ன மாரி நம்ம மறந்துட்டோனா நமக்கு இருக்கறதுல அதுக்கு நம்ம டபுள் வேல பண்ற மாதிரி ஆய்டு
ஆமா செல ஐட்டம்ஸ்ல்லா பாத்தீங்கன்னா செல க்ளைமேட்டு க்கு நல்லா மொளைச்சு வராது அது எனக்கு கொண்டக்கடல மொள கட்டுறதுன்றது ரொம்ப டஃபா இருக்கு
ஆமா பச்ச பயர் ஜென்ரலா கொஞ்சோ சீக்கிரோ மொள வந்துடு ஆனா கொண்டகடலைங்கும் போது நானுமே ட்ரை பண்ணிருக்க அந்தளவுக்கு எனக்கு பெரிய சக்சஸான ரிசல்ட் எல்லா கெடச்சது இல்ல
அப்ப நா மொளப்பயர் இப்ப என்ன பண்ற அப்டின்னா இந்த காய்கறியு இல்லைன்னா அந்த பழங்கள்ல்லா வைக்கிற கூட இருக்கு தெரியுங்ளா அடிலோ ஹோல்ஸ் எல்லா இருக்கு அப்ப அது மொ பச்ச பயிரு விழு காத அளவுக்கு ஹோல்ஸ் இருக்கு சின்னதா தா இருக்கு அப்டின்னா அதுல நா ஊற வச்ச பச்சப்பயிற போட்டு கீழ வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுக்கு மேல இந்த கூடைய வச்சு உட்ருவ தண்ணில முங்கி போகாத அளவுக்கு அந்த அளவுக்கு லிமிட்டான தண்ணி ஆ மேல வந்துட்டு அந்த பச்சப்பயிர் ஊருனத வந்து ஒரு மூடி மாரி போட்டு ப்ளேட் மாரி போட்டு க்ளோஸ் பண்ணி உட்ருவ
ஓ ஓ ஓக்கே ஓக்கே அப்ப நல்ல ரிசல்ட் இருக்கு மழை வருதுனால
ஏன்னா தண்ணி உங்களுக்கு அடியில இருக்கு இல்லையா ஆவியாய் கடைக்கும் போது அந்த வேர்வ தண்ணியு உங்களுக்கு அந்த இதுக்கான ஈரப்பதமா இருக்கு மொளச்சு வந்துரு
ஓ ஓக்கே ஓக்கே ஓக்கே அப்ப நா இனிமேல் அத ட்ரை பண்ணி பாக்கணு
ஆமா உங்களுக்கு மொள பெயரு பாத்தீங்கன்னா வெறு நா ஒரே ஒரு கையளவு தா எடுப் ப்ப நா சாப்புட்ணு கிட்ட எ ஹஸ்பண்டக்கு கொஞ்சு கொடுக்கணு அந்தளவுக்கு தா
அதா அதா அதா அதா
அது இப்பிடி சிம்பிளான டிப்ஸ் எல்லா ஃபாலோ பண்ணாதா ஒரு அளவுக்கு டயட்டுன்றது போகு இந்த மாரி ஒரு நாலஞ்சு ஐ
வந்து
போங்க
செரி ஓக்கே இன்னைக்கு அப்புறோ இன்னைக்கே பா ஃபாலோ பண்ணி பாக்குறங்க சேரிங்க செரிப் பா பாருங்க அப்புறோ பண்ணலா பாய்